மெரிய ஒரு பெரிய மைண்ட் ரிலீஃபா இருக்கு
ம்ஹூம்
ம் நேத்து புல்லா கடுப்ப ஆயிடுச்சு இல்ல நம்மளுக்கு எவ்ளோ நேரோ ட்ரை பண்ணோ
ஆமா
நேத்து ஏன் அப்டி இருந்துச்சுன்னே தெரல சத்தியமா ஒருவேளை சைட்ல மெயின்டனன்ஸ் போயிட்டு இருந்துச்சா என்னவோ தெரல
அப்டித்தான நீ சொன்ன ஏதோ டெம்போரேட்
அ அப்டிதா அதுல போட்டிருந்தாங்க அதுல அப்டித்தா போட்டிருந்துச்சு அந்த குரூப்ல அப்பதா எப்டி பாரு சொல்லு
இன்னைக்கு அதிசயமா வெயில் அடிக்குது
இங்க ஒண்ணு அந்தளவுக்குல வெயிலல்ல ஊம வெயில் அடிக்குது திரும்பவு போயிடுது
இத்தன நாள் ஒரே குளிர் இங்க குளிர் அது
இங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு குளுரு இன்னைக்கி இங்க குளுரு தா அடிக்குது இப்பதா லைட் மொட்ட வெயிலு ஆரம்பிக்குது அது சும்மா ஊம வெயிலு மொட்ட மாடியில தண்ணியாதா கெடக்குது அங்க நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்குதோ
ஆமா மொட்ட மாடில தா இருக்கே நல்லா வெயிலு
மொட்ட மாடி எல்லா ஒன்னு ஈரமா இல்லையா
இல்ல
சேர் சேர் அப்பதா எப்புடி டைம் போனதே தெரியல பாரு நீ மறந்து பேசிக் எனக் சிரிப் அதத் தா சொல்றே மெய் மறந்து பேசிக்கிட்டு இருக்கோ
அப்டி எதுல விட்டோ அந்த பீஸூ
ஆ ஃபீஸு ஃபீஸு
அ அதா ரெண்டு செமஸ்டருக்கு எப்பிடி பிரிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஃபர்ஸ்ட் இயருக்கே எனக்கு வந்து ஒரு லட்சத்தி இருவத்தி மூணாயிரம் ஆக்சுவலி ஃபீஸு எனக்கு வந்து பர்ஸ்ட் கிராஜுவேட்னால அந்த ஸ்காலர்ஷிப் போக பஸ்ட் கிராஜுவட் ஸ்காலர்ஷிப் வந்து டுவெண்டி செவன் தௌசண்ட் பைவ் ஹண்டர்ட்
சேரி அப்போ செகண்ட் இயருக்கு அப்புடி எல்லா பண்ண மாட்டாங்களா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இதுன்ட்டு
இருக்கு இருக்கு
அப்புற ஏ கம்மி பண்ணல
செக்ண்ட் செமஸ்டர் பீ போய் ஐ மீன் ஃப்போர்த் செமஸ்டர் பீ பாத்தா தா தெரியுன்றே மே பி அதுல கம்மி பண்ணுவாங்க ஆ இருக்கலா
நீங்க இப்பவே கொஸ்டின் பண்ணும்ல அப்ப தா நம்மளுக்கு வந்து அது வந்து
அதெல்லா நாலு வருஷத்துக்கு அப்ளிக்கபிள் பண்ணிருவாங்க அதெல்லா பிரச்சனை இல்ல கிராஜுவேட் கொறைச்சிட்டு தா வந்து டோட்டல் ஃபீ பண்ணுவாங்க
ஓகே ஓகே அப்ப நெக்ஸ்ட் செம்ல கம்மி ஆகு மே பி கம்மி ஆகு ஏன்னா நீங்க வந் து சர்ட்டிபிகேட் எல்லா குடுத்துருக்கீங்க இல்ல
ம் ம்
சேர் சேரி நானு என்னடா இவ்ளோ அமௌண்ட் வந்திருக்கே போன வருஷோ கூட வந்து நைன்டி த்ரீ தௌசண்ட் தா ஒனக்கு எவ்ளவோ கட்டண ஞாபகோ எனக்கு இன்னமு இருக்கு
நயன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்
நயன்டி ஃபையா
நயன்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்டரட் தா போன டைம் கட்டுணோ
ஓ சேரி அதா ஆனா இந்த வருஷோ ஃபர்ஸ்ட் செம்க்கே அம்பத்தஞ்சாயிரோ கட்ட சொல்றாங்களா அதா நானே பய ந்துட்டே என்னடா ஒன் லேக்கு மேல வந்திருக்கே அப்டின்ட்டு ஹ ஆ ஆ
இயர்ப் போய் போய் பாத்தா தா தெரியு என்னன்னு
இன்பார்ம் பண்ணு எப்டின்ட்டு ஆமா அப்பறோ அவங்ககீது எதுவு ஏமாத்த போறாங்க இப்ப தா யாரையுமே நம்ப முடியலையே காலேஜு ஸ்கூலு எல்லாமே கொள்ளை அடிக்கிறாங்கன்னு தா பேசுறாங்க என்னதா நடக்குதுன்னே தெரியுமாட்டிகிது உண்மையலே நம்ம உள்ள போய் பாக்குறதே இல்லையா அதனால ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா நல்லது ஏன்னா நம்ம அந்த சர்ட்டிபிகேட் எடுக்கறக்கு யார்ட்ட
பாட்டிட்ட
பாட்டிட்ட இன்னக்கி காலேல இருந்து இன்னு பேசல இனிமேல் தா ஃபோன் போடணு பாட்டி யான் நம்ம வீட்ல இருந்தாங்கன்னா காலேல ஒம்பது மணிக்கு டான்னு அலார வெச்ச மாரி போட்டுருவே இவங்க ஸ்கூலுக்கு போன ஒன்னே முதல் வேலயா போட்டு பாட்டி கிட்ட தா கடல போடுறக்கு போவே ஹ ம் ம் நாளைக்கி ஏ கொழந்தைங்க ரெண்டு பேருக்கு வேன் வந்துரு ம் ம் நாளைக்கு ஒன்பது மணிக்குள்ள ரெடியாக சொல்லிருக்காங்க கரெக்டா வீட்டுக்கு முன்னாடியே வந்துருமா ம் ம் ஆஹா அவனுக்கு நாலாந் தேதியே ஃபர்ஸ்ட் டே தா ஆனா இவங்க எங்க ஒழுங்கா பண்றாங்க ரெண்டு நாள் அவங்க வேணுன்ட்டே இது பண்ணீட்டு என்னமோ ரூட் செக் பண்றோ அது பண்றோ லீவ் அத்தன நாள் லீவ் இருக்கு அப்ப வந்து ரூட் செக் பண்ண வேண்டியதான இல்லன்னா ஒரு நாள் ஒரு நாளைக்கி முன்னாடி எல்லாருமே ஊருக்கெல்லா ஒண்ணு போயிருக்க மாட்டாங்க வீட்ல தா இருப்பாங்க மெயினா அப்ப வந்து ரூட் செக் பண்ணலா இல்ல ஸ்கூல் ஆரம்பிச்சதுலருந்து ரூட் செக் பண்றாங்களா அதனால இன்னையில இருந்துதா அவங்க பண்றாங்க ஆமா அவங்களுக்கு பெட்ரோல்லா மிச்சம் பண்ணலா அப்டின்னு ஒரு ஐடியா இருக்குல்ல என்ன பண்றது
ம் அப்டி பெட்ரோல் மிச்சம் பண்றீங் இதுனால தா நாங்க எக்ஸாம் டைம் எல்லா பாதி தூர உக்கடத்துலே நிப்பாட்டிருவாங்க
அததா சொல்றே எல்லாமே உலகமே ஒரு காசு மயந்தா எங்கும் காசு எதிலும் காசு காசு இல்லனா ஒண்ணுமே இல்ல உலகத்துல ம் ம் ஃபீஸ் மட்டு அப்டியே ஃபுல்லா வாங்கிருவாங்க பெட்ரோல் இதுக்கு மாசோ மாசோ இவ்வளவு வேன் ஃபீஸ்ன்ட்டு ஆனா அவங்க இந்த மாதிரி எக்ஸாம் டயமு இந்த மாரி டயம்லல்லா ஏதாவது இப்ப சேட்டர்டே ஒவ்வொரு நாள் வந்து லீவ் விட்டுறுவாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்துச்சுன்னா அன்னக்கி வேன் வராது அப்டின்னுருவாங்க இப்படிலா அங்க இருக்கு இல்லன்னா ஏதாச்சு ஆனுவல் டே அந்த மாரி ஏதாச்சு அந்த டயம்லயு அப்டிதா
எனக்கெல்லா நாப்பதாயிரோ அப்ப மொத்தமா கட்டணு
ஒரு வருஷத்துக்கு அது ஃபுல்லாவே கட்டணுமா
இது பேமெண் பண்ணிக்கலான் நெனைக்கிறே இந்த வர்ஷ அப்பிடி பண்ணி கேக்கணும் போன தடவ ஸ்டாடிங் இருவதாயிரந்தா ஃபஸ்ட்டு கட்டுணோ அப்டி கட்டலாமான் கேட்டு கட்டலான்டாங்க அது ஒரு செமஸ்ட்ருக் இப்போதைக் இருவதாயிரோ கட்டிக்கட்டுமான்ட்டு.
ம்
அப்புறோ எனக் ஃபிப்ரவரி வந்தொனே அதுல வெச்சுட்ட ஒடனே பேலன்ஸ் இருவதாயிரத்த கட்
நா என்ன சொல்றன்னா வீ ட்ல வந்து முக்கியமான பொருட்கள்லா இல்லாம இருக்க முடியாது ஜெய்ஸ்ரீ இப்போ மொதல்ல நீங்க இந்த டி வி ஃபிரிட்ஜு வாஷிங் மிஷினு இது மூணு உருப்படியா வாங்கி போட்ற வழிய பாருங்க. ஃபீஸ் வந்து இந்த மாரி நீ ஸ்பிளிட் பண்ணி கட்ற மாரி இருக்குன்னியில்ல அந்த மாரி கட்டுங்க இப்ப எமர்ஜென்சிக்கி வீட்ல முக்கியமா தேவப்பட்றது இல்லாம வீட்ல எப்டி இருக்கறது?
ட்டி அதுக்கு மொதல்ல வந்து வரணு அது இன்னு வரதுக்கு டைம் எடுக்கு எஸ் முடியு ஏனா டெட் லைன் ஜூலை ஃபிஃப்டீன் வந்து வெச்சிருக்காங்கனா அதுக்கப் பறந்தா ப்ராசஸ் பண்ணுவாங்க ஜூலை ஃபிஃப்டீன்க் அடுத்து தா வந்து ஒரு ஒரு டாக்குமெண்ட்டா வந்து பாத்து கரெக்ட்டா இருக்கான் பாத்து இது பண்ணுவாங்க
புரிது நா இருந்தாலு சொல்றே உங்குளுக்கு ஒரு ஐடியா எப்பிடிருந்தாலு இப்போதைக்கி நீங்க வெயிட் பண்ணிதா ஆகணு இப்போதைக்கி நீங்க வெயிட் பண்ணிதா ஆகணு வேற வழி இல்ல மொதல்ல உனக்கு நல்லபடியா ரிசல்ட்டு வரட்டு ரிசல்ட்டு வந்ததுக்கு அப்புறோ கரெ ட்டா எல்லா டாக்குமெண்டு பக்காவா அதுல ஏத்தி ரெடி பண்ணி வெச்சிரு அதுக்கப்புறோ அது வந்ததுகப் ப்றோ இப்போதைக்கி என்ன ஃபீஸ் கட்டணுமோ அத மட்டு கட்டிட்டு வீட்ல முக்கியமா தேவப்பட்றத பாருங்க அதுக்கப்புறோ அடுத்தஸ் செம்ல அடுத்த ஃபீஸ கட்ற மாரி என்ன பண்றதுன் அப்டி பாருங்க. ஏனா இப்போதைக்கி வீட்ல நம்மளுக்கு முக்கியமா தேவப்பட்றது இல்லாம வீட்ல ஒரு டி வி ஓட்னாதா சந்தோஷமா ருக்கு ரெண்டாவ்து ஃபிரிட்ஜ்க்குள்ள எதாது வெஜிடபிள்ஸு மாவு எதுவுமே அதா வாஷி ங்மிஷினு எவ்ளோ கஷ்டமாருக்கு தொவைக்கறக்கு வாஷிங் மிஷின் வாங்கனு டி வி வாங்கணு ஃபிரிட்ஜு நம்மளுக்கு வந்து அந்த காய்கறி மாவெல்லா இல்லானா நம்மளுக்கு வேலையே ஓடாது. ஆனாலு இது மூனு கண்டிப்பா வேணு ஆமா அது நீவு வாங்க போறது நல்லபடியா பாத்து நல்ல இதா வாங்குங்க டி வி எல்லா ரொம்போ இமயமலைஸ் சைசுகல்லா வாங்கணுன் அவசியொ இல்ல நாப்பது இன்ச்சு டி வி வாங்கனா போது அப்பிடியே அம்பத்தஞ்சு இன்ச்சு உங்க அப்பாக்கு ஆசபட்றாங்கன்னா அது எவ்ளோ பட்ஜெட்க்குல்ல வருதான் பாருங்க ஏனா இப்போதைக்கி எல்லா வெல கம்மி ஆயிடுச்சுன் தா சொல்றாங்க ஜி எஸ் டி கம்மி ஆயிடுச்சாம்ல்ல ஆம்மா அதனால அம்பத்தஞ்சு இன்ச்சு வாங்கனாலுமே அதல்லா உங்க பட்ஜெட்டுக்குள்ள எனக் தெரிஞ்சி இப்போதைக்கி இருக்கற நெலவரக்கு நம்புளுக்கு அதெல்லா தேவையில்லதா
தேவை இல்ல
இப்போ உனுக் காலேஜ் ஃபீஸ் தா மெயினு நீ அதுக்கப்பறோ ரெண்டு மூணு வருஷோ காசு சேத்தி அதுக்கப்பறோ மெல்லமா வாங் கனாகூட ஒன்னு தப்பு கெடையாது இத்துனூன்டு இன்ச்சு பெருசான இருக்குணுங்கிறதுக்காக நறையா அதுல போய் அள்ளி போட முடியா து எதுலி சிக்கல்ல மாட்டிக்க கூடாது நாப்பது இன்ச்சு டி வி யே நல்லா உள்ள பெருசா பாக்கற மாரி நல்லாருக்கு. நீங்க டைரெக்டா அந்த ஷோரூம்ல போய் பாத்து புடி ச்ச மாரி குடும்பத்தோட போய் பாத்து பர்ச்சேஸ் பண்ணி சந்தோஷமா எடுத்துட்டு வாங்க வீட்டுக்கு அப்டி பண்ணுங்க மூணு இதுவு ஒட்டுக்கா நீங்க பாக்கற மாரி இருஞ்ச்சுன்னா அவுங்ளே ஏதாச்சு பட்ஜெட் ஃப்ரெண்லியா கொஞ்சோ பண்ணி தர வாய்ப்பு இருக்கு அதனால அப்பிடி பண்ணுங்க ம் ஹு
சேரி சேர் அவுங்க ரெண்டு பேரு அங்கயா
அவங்க ரெண்டு பேரு அங்க போயிட்டாங்க இன்னிக் காலைலியே போயாச்சு ஆறு மணிக்கே ஏழு மணிக்கு போனாங்க இன்னி சாயங்கால அவுங்க அப்பா இன்னிக்கி வேலைக் போறாங்க. இனி சாயங்கால வந்துதா இனிதா ஹோம் ஒர்க் எழுத வைக்கணு எழுத வச்சுட்டு நைட்டு ஒன்பது மணிக்கி தூங்க வச்சிரணு அப்பத காலையில எந்திரிப்பாங்க நேரமா நாளைல இருந்து உள்ளார ஓட வேண்டியதுக்குல்ல திங்ககிழம ஆர ஆரம்பிச்சா சனிக்கிழம நேரம் போறதே தெரியாது அக்க என்னா உனக்கு இன்னு தும்மல் முடியலையாக்கோ
இருக்கு ஃப்ரீக்வென்டா தும்பறே தும்பறே கண்டின்யூஸா தும்பறே
உங்க வீட்ல இன்னொரு ஐடியா நா சொல்றே ஜெய்ஸ்ரீ இண்டக்ஸன் ஸ்டவ் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க ஜெய்ஸ்ரீ
அது இருக்கே ஆல்ரெடி
இப்ப அத யூஸ் பண்ணிட்டு தா இருக்கீங்களா
ஆமா அப்பப்ப யூஸ் பண்ணுவாங்க அது திரும்ப கீழே எடுத்து வைக்கணு திரும்ப மேல எடுத்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறே ஆ ம்
கெட்டத நீங்க அதுலயே வைங்க நா ரொம்ப வருஷமா அதுலதா வச்சிட்டு இருந்தே இப்ப நா என்ன பண்ணே இது செட்டாவாதுன்ட்டு ஒரு வாட்டர் ஹீட்டர் ஹீட்டர வாங்கி மாட்டி விட்டுட்டே க் ம்
இதெல்லா சம்பாதிச்சி பண்ணிட்டு இருக்கோ வீட்டுக்கு
ஆமாடி நா ரொம்ப பெரிய சைசுக்கெல்லா பண்ணல என்னோட பட்ஜெட்டுக்கு எது முடியுதோ அத மட்டு பாத்து பண்ணே ஆமா அது வந்து ஆஃபர்ல ஏதோ வந்துச்சு இதோட விலை மூவாயிரத்தி ஆறுநூ நூறும் இருந்துச்சி நா அது ஏதோ ஒரு ஆபர்ல வந்துச்சின்னு சொல்லிட்டு வெறு ஆயிரத்தி அறுநூறு வாய்க்கே என்னமோ தா வாங்குனு இந்த இது
ம்
ஆமா ஆயிரத்தி அறநூறுரோ எழுநூறுரோ நீங்க உங்க வீட்ல வாட்டர் ஹீட்டர் மாட்ட முடியுமான் பாருங்க இல்லனா நா அதுவு வாங்கி வச்சிருக்கு
ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரட்டு அதுக்கப்
சேரி ஜெயஸ்ரீ இப்போ நம்ளுக்கான டைம் முடிஞ்சிரு ச்சி பத்து நிமிஷோ ஆயிருச்சி நீ தா கட் பண்ணணோ வெச்சிருட்டுமா
இரு ஒரே ஒரே ஒரு நிமிஷோ லைன்ல இரு லைன்ல இரு காட் டைம் ஆமா இப்தா பத்து நிமிஷம் ஆயிருச்சி சேரி நா கட் பண்ணிட்ற கட் ப பண்ற
ஆ கட் பண்ணுங்க அது நா கால் பண்ற நீங்க இப்போ மொதல்ல இத கட் பண்ணிர்லா நன்றி வணக்கம் நன்றிங்க பேசுனதுல